கேக்குதா
ம் கேக்குது உங்களுக் கேக்குதா
ம் கேக்குதுங்க
ம் ம் சொல்லுங்க கன்டினியூ பண்ணுங்க அதா எங் எனக்கு என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு ஒன்னா போய்ர்க்காங்க நா மட்டு அங்க மிக்ஸிங்கா இருப்பே அப்டின்ட்டு ப்ச் கொஞ்சோ சன்னிங்லா ரெண்டு பேர் போயிருந்தீங்க இப்ப நாங்ளு நீங்ளு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்டி இப்டி யோச்சேனா உங்க ஃப்ரெண்ஸ்ல சோ நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க என்னாட நம்ப மட்டு இங்க தனியா இருக்கோமே நம்மளுக்கு எப்பேயுமே இப்டிதானா அப்டி சொல்ட்டு யோச்ச ப்ச் ஒரு பக்கோ சேரி கடவுள் எதாச்சு வச்சிர்பாரா அப்டி சொல்ட்டு
சத்தியமா நானே வீட்ல இர்ந்திருக்லா போல நானே யோச் கடவுள் எதோ சித்தோ வச்சிருக்காரு ஏனா ரொம்போ எனக்கு ச தெரிஞ்சி சம்மலோ ங்கு அலைச்சல் வெறுப்பாயிடுச்சு
ஆமா செரி அதா கடவுள் எதோ விஷ்யத்துல இங்க தட பண்ணிர்க்காரு அப்டின் யோச்சி விட்ட நானு அதா நம்ப எல்லாத் எதையோ நெனச்சி ஃபீல் பண்ண கூடாது அது நம்மளுக்கு நெனச்ச மாரி நல்லதா மாத்திக்குனு அப்டின்ட்டு நா நெறைய விஷியத்துல கத்துக்கினே சோ அது இதுலியு நா வந்து இது பண்ணிட்டே
ம் நா நானே எனக்கு தெரிஞ்சி நான் போயிருக்க மாட்டே யாரு கூப்ட்டு இந்திருக்கலாலு ஏ ப்ச் என்ன பண்றது கடசியில காலேஜு ஃப்ரெண்ட்ஸ் வேற சோ அதனால வந்து என்ன பண்றதுன் சொல்ட்டா கூப் ஆ நா ரொம்போ நாளா கூப்ட்டுருவேந்தாங்க அவுங்க
போய்ட்டு
அதனால போயே ஆக்கனு ஒரு கட்டாயோ வந்துச்சி அதுவு க்ளோஸ்லனா போய்ருக்க மாட்டோ க்ளோஸ் வேறையா இப்போ இன்னோத்திதோ இருக்குவாரு இப்போ சொல்லியிருக்கா அவ எப்ப எத்துன்னு வந்து வக்க போறா தெர்ல நோட்டீஸ வேற
ம்
ம்
இப்ப அதாது அது வந்து இந் மாரி நா சொன்னே இந் மாரி என்னால வர முடியாது எங்க வீட்லல்லா அனுப்ப மாட்டறாங்க அப்டின் நா சொன்னே அது திருப்பியு வந்து ம் அப்டின்ட்டு என்ன ஆச்சு அப்டி கேட்டா ஒண்ணு இல்ல அப்டின் ஏன்னா அதுக்கு முன்னாடி நா அவுங்க வந்து வரனுன்ட்டு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்ருந்தாங்க சோ நா என்ன பண்றது எனக்கு ஆசதா பட் அனுப்பல நா என்ன பண்ண முடியு அதுனால என் என்னனு பொய் சொல்லிட்டு வர முடியு எப்பிடி வர முடியு இப்போ லவன் ஓ க்ளாக் லவன் தர்ட்டி நா என்ன பண்ணுவே
பொய் சொல்லிருந்தாலு எப்டினாலு கொஷின் ஒங்கள கேட்ருப்பாங்கள நீ எங்க இங்கதான இருக்கன் சொன்ன எதுக்கு இவ்ளோ நேரோ ஆய்ச்சு
மத்த விஷயத்துல பொய் சொல்றது ஓகேதா இந்த வெளிய வெ எப்பயுமே நா பயப்புடுவே இந்த ஃப்ரண்சோடலா பீச் பார்க் அந்த மாரி வெளிய போணுனாலே நா பயப்புடுவே அது நாய் அட்லீஸ்ட்டு யாருகிட்டயாச்சு இப்ப சப்போஸ் எ மம்மி கிட்ட சொல்ட்டு போவே எ டாட் கிட்ட சொல்லாம எங்க ஆயா கிட்ட சொல்லாம எ தாத்தாட்ட சொல்ட்டு போவே அந்த மாரி யாரு கிட்டயு சே ஏன்னா நம்ம மாட்டிகின்னா கூட காப்பாத்துவாங்க அவுங்க
ம்
கே வீட்ல யாருக்கிட்ட யாருக்குமே தெரியாம இப்ப ஒருத் ஒருத்தவுங்களுக்கு தெருஞ்சுச்சுனா அவுங்க நம்ம ஃபோன் பண்ணி நம்மகிட்ட என்ன என்னனு கேட்டே இருப்பாங்க ஒரு பயோ இருக்கு அதே வீட்லயே சமாளிப்பாங்க இந்த டைம்ல இப்ப யாருகிட்டயு நா சொல்லாம போய்ட்டே அப்டின்னா எப்டி அது தப்புல
ஆமா
அதுதா நா வந்து எனக்கு எப்பயுமே அ ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல எ ஃப்ரெண்ட்ஸு என வெளிய கூப்ட்டாங்கனா டீசண்டா இல்ல என்னால வர் நா வர்ல சொல்றுவே
ஆ
டுவல்துலயே எத்தன வாட்டி வெளிய போய்ருக்காங்க தெரிமா ஃப்ரண்ஸ்லா தேட்டர் பீச் பார்க்குன்டு ஆனா எங்கயுமே நா போகமாட்டே ஸ்கூல்ல தா என்ஜாய் பண்றது ஸ்கூல்ல ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவே ஸ்கூல் முச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப எவளோ லேட்டா வேனா வீட்டுக்கு போவே அதா ஸ்கூல் ஸ்கூல் அந்த ஸ்டேஜ் அவ்ளோதா பட் இந்த சண்டே சாட் இந்த மாரி வீக் டேஸ் லீவ்லா போட மாட் லீவ்லலா போமாட்டே ஏனா அனுப்ப மாட்டாங்க
ஆ
மும்பைக்கு எப்டி தனியா அனுப்புவாங்க என்ன வந்து ஒங்களுக்கே தெரியு என்ன எங்கிட்லா சர்ச்சு விட்டா வீடு அப்டிதா அவ்ளோதா
ம்
விட மாட்டாங்க
புரிது
அதுதா எனக்கு வந்து சரி எதுக்கு ஏமாத்தி சீட் பண்ணுட்டுதா நா வந்து சொல்றுவே இப்ப பத் பிரண்ட்ஸ் கூப்ட்டாலுமே நா சொல்றுவே இருந்தா அனுப்பிடுவாங்க
ஆ
பாட்டிக்கிட்ட கேளுனுவாங்க பாட்டி தாத்தா கிட்ட கேளுன்வாங்க திருப்பி தாத்தா கிட்ட சொன்னா தாத்தா வந்து என்ன இவுங்ககிட்டே கேக்க சொல்வாங்க செரி பாத்து போய்ட்டு வான்ட்டு காசு குத் அம்ச்சு விட்ருவாங்க ஏங்கிட்ட பேசாம இர்ந்நா தா எனக்குல்லா தெரியாது உ தாத்தாகிட்ட கேட்டுக்கோனு வாங்க இதே எ கிட்ட நல்லா பேசுநாங்கனா போனா போ வேணனா வேணா அவ்ளோதா நானு இதுவரி க்கு அவுங்க பேச்ச மீறி எனக்கு பழகோ கெடயாது உங்களுக்கே தெரியு அ தனால நா இன்னா செஞ்சனே தவிர அவுங்க கம்பல் போஸ் பண்ணணு கெஞ்சி கேக்ணு அப்டின்ட்டு எனக்கு தோணல செரி அவுங்க வேனா சொல்றாங்க னா எதாச்சி இருக்கு வேண்டா நா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறே
ம்
அதுதா
ம் புரிது
செரி அதா விட்டோ நாங்க சே எதாச்சி இருக்கோ கடவுள் வெச்சுர்பாரு நம்ப அந்த பிளேஸ்கு போகாதது நம்பளுக்கு எதாச்சி இருக்கு அப்டின் நெனச்ச அதே மாரி நா பெருசா ஃபீல் பண்றளவுக்ல்லா அவுங்க என்ஜாயு பண்ல பாவோ கஸ்டபட்டுதா வராங்க
ஆமா அங்க நந்த சிச்சுவேஷனே வேற ஆனா நீங்க அவ்ளோ ஃபீல் பண்ணவு தேவல
ஆ ஏ நீங்ளு கஸ்
ம்
ட்டப்பட்டு தா போய் இருக்கீங்க அத்னால அது ஒரு சந்தோஷோ அவுங்களு ப்ப அவுங்களு பெருசா என்ஜாய் பண்ண சோ அது எனக் செரி பரவல இன்னிக்கி க்ளீனிக் லீவ் போடாம சேல்ரியு கம்மினாங்க அது வீட்ல்யு நல்லா ஜாலியா பத்துன் ருக்க ஃப்ரீயா ஒடம்பு வலி இல்லாம
அதுதா அதுதா நம்ப்ளுக்கு முக்யோ எனக்கு தெர்ஞ்சி எனக்கு அப்டித்தா ஒரு தாட் இருந்துது நம்மோ வீட்ல்யே வந்து எல்லாத்தியு இது பண்ணிக்கலானு ஆனா எனக்கு லாஸ் மினிட் வெரிக்கு நா நா வீ ட்லந்து கெளம்பன்தே லேட்டு தா இருந்தாலு செரி ஓகே முடிவு எடுத்துட்டோ
நாளைக் போலாமா வெளிய ப்ளான் எதாச்சு இருக்கா பொறுமையா போலா ஒரு லெவன் அந் மாரி
பாக்கலா நாளிக்கி
செர் ஓகே இல்லன்னா மேபி கால்ஸ் பேஸ்லா
ஆ ஏனா வந்து கொஞ்சு வீட்ல இருக்கிறனால கொஞ்சோ ஹெல்ப் பண்றதுக்கு கரெக்டாருக்கு
புரிது
ம் அம்மாக் கொஞ்சோ எல்ப்பாருக்கு அத்னால அவுங்க கொஞ்சோ ஃப்ரீயா வந்து ரெஸ்ட் எடுக்குறாங்க
செர் ஓகே அப்ப நாளைக்கி வந்து ஆ நா சொல்லிட்றத் மாறி லீவு அப்டி சொல்ட்டு
ம் ஏன்னா லீவா இருக்கனால்தா கொஞ் ஏன்னா இதுக்கப்றோ என்னால வீட்ல இருக்க முடியாது ஒரு வேல ஒர்க் கடச்சிட்டாலு
ம்
ஆ ஆ
நா ஒரு ப்ளேஸ்ல போயி இன்ர்வியூ அட்டன் பண்லான்ருக்கே நா சொல்ற அது என்ன அப்டி சொல்ட்டு அங்க போலா ஆல்ரெடி நா அங்க போயிருக்க பட் இந்த கோர்ஸ் தெரியாததுனால என்னால செலக்ட் ஆக முடில சோ இப்போ அவுங்க கொஸ்டின் கிட்டாங்கன்னா என்னால பதில் சொல்ற அளவுக்கு நா கொஞ்சோ ப்ரிப்பேர்ட்ல இருக்கென்னு நெனைக்கிறே பட் ஆனா எனக்கு கொஞ்சோ ப்ராக்டிக்கல் தேவ ப்ராக்டிகல் பிராக்டிஸ் தேவ தியேட்டிக்கல் இல்லாம ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரிட்டிக்கல் ரெண்டு கொஞ்சோ அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு
ம் ம்
அனலய்சு ரெயிடுமே ரெககனைய்ட்டு பண்ண வேண்டியது இருக்கு புரிஞ்சுக்க வேண்டியது இருக் கு சோ அது மட்டு கொஞ்சோ நா ஷார்ட் கட்ஸ் அந்த மாரில்லா கொஞ்சோ பாத்துட்டே அப்டீன்னா கொஞ்சோ ஓகே வாய்டுவேனு நெனக்கிறே அது மே நா வேண்ணா சொல்றே நம்ம நீங்களு வர்றதுனா வர்லா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஓகேனா உங்க பிரதருக்கு நா ரெஃபர் பண்ணுவே கெடச்சா பேக்கேஜ் பெஸ்ட்டு பேக்கேஜ் வரு
ம் ஓகே நா ட்ரை பண்ற ஏ ஃப்ரதர் கூட எதோ
நீங்க வர்றது எனக்கு தெரிஞ்சு யோசிப்பீங்கன்னு நெனக்கிற உங்க ஃப்ரதர் வருவாங்கன்னு நெனக்கிறே
ம் ம்
வர யோசிக்கலாம் பட் உங்க ஃப்ரதர் யோசிக்க மாட்டார் ஏன்னா ஆல்ரெடி அவரு ரொம்ப தூரோ போயிருக்காங்கல்ல ட்ராவல் பண்ணி
ம்
நீங்க வந்து கொஞ்சொ யோசிப்பீங்க எனக்கு தெருஞ்சு
பாக்கலா ட்ராவெல் தா வேணு
ம் பஸ் ஷிஃப்ட் தா வரு மறுப்டி ஜென்ரல் கெடைக்கற்து கஷ்டோ பர்ஸ்ட் தா கெடைக்கு பர்ஸ்ட்ட் மீன்ஸ் சிக்ஸ் டூ த்ரீ செவன் டூ ஃபோர் அந்த மாரி
மார்னிங்
கெடைக்காது ரார் எஸ் ஷிபிட் ஒன் தா கெடைக்கு
வீட்டிக் கோள்ளா ஹறும்
ஆ அர் அ சிக்ஸ் ஓ க்ளாக்லா இங்க இருக்க மாரி வரு ஸ்பாட்ல நா இதுக்கு முன்னாடி பொயிட்ருந்த மாரி
ஓ மை காட் உயிர் பாய்ச்சே
மோஸ்டா நம்ப இப்பையுமே இப்ப கூட செரி நம்மளுக்கு வர்ற ஜாப்ஸ் எல்லாமே மார்னிங் ஆர் ஆஃப்டர்நூன் தா கெடைக்கு ஜென்ரல் கெடைக்காது பிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜென்றல் கெடைக்கற்து ஜீரோ பாயிண்ட் டென் டவெண்ட்டி சம்திங் எல்ஸ்
என்ன பொறுத்த வரிக்கு ஒரு நல்ல பேக்கேஜ்ல ஒரு நல்ல வேல கடச்சாலே போது முட்டி மோதியாச்சு ஒரு வர்ஷ வேல பார்த்துட்டே எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கனாலே போது
ஓகே
அதுதா என்னோடைய ஏமா இருக்கு இப்போதிைக்கு
ம் சூப்பர் இதுதா பிக்ஸ் பண்ணிக்னு செரி ஓகே நா இது டீடெய்ல்ஸ் நெக்ஸ்ட் இதுல சொல்ற
ம் செரி ஓகே